உம் சொல்லு
சன்ன இது கரண்ட் போயிருச்சா அதனால பாப்பா ஃபேன் இல்லாம எந்திச்டா
ச்சேரி செ
அத
உம்
என்னன்னு தெரல கரண்ட் திடீர்னு கட் ஆயிடுச்சு ப்ரோ
ம் ஹும்
நான் உங்களுக்கு சமையல் தெரியும் உங்க கிட்ட வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பாத்தேன்
நீ எனக்கு சமைக்
என்னங்க
இல்ல எனக்கும் சமைக்க தெரியும் நான் ஏதாவது சொல்லுவன் அத தெரிஞ்சக்கலான்னு பாத்தீங்களா
ஆம்மா
எனக்கெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் தெரியாதுங்க
ஆஹ்
அதான் சொல்றேன்ல நான் செய்யற இது யாரும் சாப்பிடலாம் மாட்டாங்க சும்மா பாத்துட்டுக்கு போயி
க்ஹூம் நான் ஏதாச்சும் புது டிஷ் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் கத்துகலாம்னு பாத்தேன்
அப்படியா ஏ யுடியூப்ல போட்டா என்னா மாதிரி
ஒரு அடிமை வச்சிருக்காரு டிசைன்டிசைன்னா நீ செஞ்சு குடு ந சாப்படறங்கறாரு சரிக்கை ஒரு கூட ஒரு என் க வச்சிருக்க எப்படி பண்ணுவோ அப்படின்னு சொல்லிட்டுதா கேட்டே
அந்த எலி யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம்
நான் இல்ல உங்க வீட்டுக்குக்காரதான் இருப்பாங்க வேற யாரு
ஆஹ் கரெக்ட கரெக்ட்டா சொ ஆஹ அடுத்து என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க
அதுக்கு என்ன பண்ணுறது வேறு எதுவும் பண்ண முடியாது மட்ட
ஆஹ்
வெயில் அடிக்கிறதுதுனா இங்க வெளில
வெயில் அடிக்கலன்னா வெளிய போறீங்களா
அதா வெயில் அடிக்குது இன்னா ஏ வெளிலாச்சு போலான
ஆஹ் ஆஹ் ஆஹ் சாய்ங்காலம் ஒரு நாலு மணிக்கு வெளியில கிழம்புங்க சரியா இருக்கும் நீங்க பசங்க கூட எல்லாம் கிரிக்கெட் விளையாட மாட்டங்களா
நா போவ விளாட தா போனும் வேற இங்கயு போக முடியாது
சரி சரி
நீங்க
புரியலங்க
எல்லாரும் போய் கிரிக்கெட் விளையாடுவீங்களா பக்கத்து வீட்டு பசங்களா காலேஜ் பசங்கள சொல்லியான்னு கேக்குறே
நீங்க எங்க ஊர்லதா இருக்கேன் ஊருல இருக்க பசங்க கூடாதா விளாடுவே கிரிக்கெட் விளாடுவே
ஆஹ
வாலிபால் விளாட போவாங்க
ஆ வாலிபால் கை வச்சு மேல தூக்கி அடிக்கிறது தானே அதெல்லாம் செம்மையா கைவலிக்குமே
ஆமாங்க வலிக்குதாங்க
அஹ் அதுக்குன்ன நீங்க தனியா ரெஸ்ட் எடுக்கணோமே
ஆமா ஆமானா நமக்கு இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்ல
ஆஹ்
நாங்க எல்லா அதல்லா விளாடுவோ
வேற என்னென்ன கேம்ஸ் வெளயாடுவீங்க
உம் அதிகமா இ தாங்க கிரிக்கெட் விளாடுவே வாலிபால்ல ஸ்டேட் போயிருந்தே
பார்ரா ஆ
கிரிக்கெட் எல்லா அங்கயு மேட்ச் தா அங்க உள்ளூருக்குள்ள விளாட தொட செய்தி
உம் உம்
அவ்ளோதா அதுக்கப்புறோ நா இது விளாடுவே ஃபுட்பால் விளாடுவே
உம்
மோஸ்டா வெளில விளாட்ரதில்ல அதிகமா
ஆ வாலிபால் எல்ல ஸ்டேட் பிலேயர் நீங்க
ஆமா ஓ
ஜாலி தான்
ஜாலியில்ல ச்சு அதுல எதுவும் அவளோகெல்லா எதுவும் கிடைக்கலங்க சத்தம் கேட்டு தான் கொடு அங்க
அஹ அ
நட்டி எட்டு மெடல் தான் கொடுத்தாங்க அத வச்சு எதும் பண்ண மு
ஆ ஆ செரிங்க கொஞ்ச கொஞ்சமா அதுலயே டெவலப் ஆகி நேஷ்னல் பிளேயர் ஆயிரவேண்டியதுதா ஜாட் எல்லா தெரப்பாங்க உங்களுக்கு இந்த ஸ்டோட்ஸ் கோட்டாலயே கிடைச்சிருங்க கவர்மெண்ட் ஜாபே கிட என்ன
அதான் அதான் அதுல வேணா இம்புரு ஆகும் இதுல படிக்கிறது சுத்தமா டவுனா தான் போயிட்டு இருக்குது
அ
உம்
செரி விடுங்க இப்ப தானங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க எல்லா ஆயிக்கலா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல ஆயிரம் பேரை கொன்றால் யாரையும் வெழ்த்திடலா என்னமோ அந்த மாரி பண்ணிக்கலாங்க ஒரு நால் தடவ கரண்ட் சாக்கிடிச்சுன்னா செரியா போயிருங்க
அப்பா அப்பா நான் நாலு வருஷம் படிக்கது எட்டு வருஷம் படிச்சாதாங்க ஆவு
அப்பறோ என்ன நைட்டுக்கெல்லா என்ன சமையலுன் தெரியுமா
நைட்டுக்கு என்னங்க இப்ப இப்ப வச்சதே நைட்டு சூடு பண்ணி குடுப்பாங்க அவளதா
உம் ஹிம் சேரிங்க பேரு வருதுன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க
ஆன நைட்டே வேறதான் செஞ்சாலும் செயிவாங்க தெரில எனக்கு
உம் சேரி சேரி ப்ரோ நா நைட்டுக்கு தோசை ஊத்தலான்ட்ருக்கே
புலா முடிச்சல்லானுறீங்க
ஆமாங்க தோசமாவிருக்கு எத்தன் நாள் தான் பிரிட்ஜ்லயே வச்சு வச்சு எடுத்து சாப்புட்றது அன்னால இன்னையோட தோசைய முடிச்ட்டு நாளைக்கு சாப்பாடு ஏதாச்சு வச்சுக்கலான்ட்ருக்கே சைய்சாயிடிச்சுங்க பாடி ஒத்தழுக்கணும்ல பாடி ஒத்துழச்சிருந்தா டிசைன் டிசைன்னா செய்வே பாடி தாங்கலன்னா சிம்ப்ளா முடிச்சிருவே இன்ஆடிபிள்
சமைக்கதே ஒரு பெரிய வேலை தாங்க
சமைக்கறதெல்லாம் பெரிய வேலை இல்லங்க என்ன சமைக்கறதுன்னு பாத்து டிசைட் பண்றது அப்புறொ பாத்திரக் கழுவுறது இதுதாங்க பெரிய வேல பாத்துரொ விழுந்துகிட்டே இருக்கு
அ வீடு கூட்றது அதெல்லா அதுவு
என்னங்க
இப்ப வீடு கூட்றது வீடு தொடைக்கிறது அது
பிள்ளைங்க அதெல்லாங்கூட கூ கூட்டாம கூட உட்ரலா நானா இந்த பாத்திரம் மட்டு கழுவாம வச்சுட்டோன்னு வைங்களே சிங்க்கெல்லா நாறிரு திருப்பி நாள் ரெண்டு பேர் கழ்ச்சே எடுக்கும்போது சிங்க்கெல்லா நாறு பாத்திர கழுவுறதுதான் பெரிய வேலை அது சரியா கழுவுலன்னா ஸ்மெல்லு அடிக்கு நம்மளு சாப்புட்றது ஒரு மாரி இருக்கு அந்த பாத்திரந்தா பெரிய வேலை எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு பாத்ரொ கழுவி வச்ட்டு ஒரு பத்து நிமிஷொ கழிச்சு பாத்தா சிங்க் ஃபுல்லாய்டுது பால் பாத்ரொ டம்ளரு அது இதுன்னு வந்துருது அதனால இந்த பாத்திர கழுவுறதா பெரிய வேல மொக்க போட்றனோ உங்களுக்கு போர் அடிக்குதோ
இல்லங்க நீங்க பேசிட்ருக்கிங்க நான் என்ன சொல்றேன்னு தெரியாம நான் உ உ னு சொல்ட்டுக்கறேன்
சேர் சேரிங்க சாம்பார் தூள் இருக்கு ச்ச நல்லா சீனிக்காணோ வேலல்லா இல்ல இருக்றது இதெல்லா மட்டும் பண்ணணு பெரிய பெரிய வேலைய முடிச்ட்டா குட்டி குட்டி வேலைய நடு நடுல்ல பண்ணிக்லா இந்த கிச்சன டவ் இருக்குல்ல இத தொடச்செடுக்கு தாங்க பெரிய வேல
ஆமாக அது அதுக்கு மேலங்க
ஆமா அது கிளீனா வேற இல்லன்னா ஆ
ஆஹ அது தொடச்ச போ போவாது
அது கிளீனா இல்லன்னா பாத்தா அப்டியே அசிங்கமா தெரியு அப்டி இருந்தே நான் வாரத்துக்கு ஒரு தடவ ரெண்டு தடவதா பண்றே நீ ஒரு நாலு பாத்ரொருக்கு குக்கரு இதெல்லா மட்டு இருக்கு முடிச்சுட்டேன்னா நாளைக்கு மிஷின்ல துணி போட்டுக்குவே நாளைக்கே மிஷின்ல துணி போட்டு காய வச்சு மடிச்சு வச்சுட்டா வேலை முடிஞ்ச் இன்னைக்கே பண்ணலான்னு பாத்தே இன்னைக்கு முடியலைங்க அதனால விட்டுட்ட
செரி விடுங்க ரெஸ்டெடுங்க
ஆமாங்க ரெஸ்ட்டு ரெஸ்ட் எங்கங்கே எடுக்குறது சப்பான்னு கையவு காலையு நீட்டுவே ஏ பொண்ணு வந்து நிப்பா அப்புறோ எங்க போய் ரெஸ்ட்டு குடிக்க சரியா போயிருங்க உக்காந்து பொறும்மையா பூஸ்ட் குடிக்கலான்னா ஒரு ட்ரிங்க் குடிக்கலா அப்டின்னா அதுக்கே டைம் இருக்காதுங்க கரெக்டா வாயில வெப்ப அழுவா ஆனாலு சரியா இருக்குங்க ஏங்க
ம்
கரகரன் கேக்கு
ம் செரிங்க அப்பற கூப்ட்றே